ஆ வணக்கம் தோழி
இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே உங்க இதுலயா தோழி ஆ சேரிங்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க மத்தியானோ சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சு தோழி நீங்க
ம் நானு சாப்ட நீங்க என்ன சாப்டீங்க சூப்பர் சூப்பர் தோழி நீங்க இப்ப ரோட் சைடுல அந்த இதெல்லாம் சாப்டுருக்கீங்களா
ஆ ஓரளவு சாப்டுருக்கேன் தோழி ரொம்பல்லா சாப்டது இல்ல உங்களுக்கு அத பத்தி தெரியுங்களா அதெல்லா என்ன புடிக்கும்மு
காளான் கடைல்லா ஆனா நல்லா இருக்கு சாப்புட வந்துட்டு ற்று எப்புடினா மேப் எப்பயாது சாப்புல்லா ரொம்ப எடுத் டுக்கு அம்மா வந்துட்டு
ம் ம் ம்
ஒரு ஸ்நேக்ஸுக்கு வெச்சுக்கலா வந்துட்டு அங்கயே வந்துட்டு காளநூர் கு பேல்புரி அப்புறம் வந்துட்டு பானிபூரியிலயே வந்துட்டு மசால்பூரி அதுலயே மசால் சுண்டல் இதெல்லா குடுப்பாங்க வந்துட்டு இதெல்லா நல்லா இருக்கு உம் அத வீட்ல நம்ம பண்ணாலுமே இன்னும் வெளில இப்பதானே பயப் படுறாங்க எல்லாரு வீட்லயே இப்ப வந்து நாம் பண்ணுவே பண்ணுவே சில நேரத்துல பண்ணி சாப்டுவோ இந்த பாணிபுரிக்கெல்லா முன்னாடி வந்து வந்து அந்த ரெடிமேட் பேக்கெட் கெடைக்காது அப்படின்னா அந்த பூரிக்கி இப்ப வந்து அந்த பூரிக்கு வந்துட்டு கெடைக்குது அப்பள மாரி இருக்கு அத மட்டு வாங்கி வச்சுக்கிட்டா போது உம் ஏனா அதுதானே ரிஸ்க் நம்ளுக்கு தேச்சு தேச்சு போட்டு எடுக்க முடியாது இதுனா வாங்கிட்டு வந்துட்டு சும்மா எண்ணெயில போட்டு பொறி ச்சு தனியா எடுத்து வச்சுக்கணு அது ஒன்னு அப்பற வந்து அதுக்கப்பற மஸ் பாலா அதுக்குரெடி பண்றது என்னன்னா உள்ள ஸ்டிஃபிங்க வைபோ உருலக்கெழங்க வேக வச் ச்சுட்டு கூட ஒரு நாலு பட்டாணி சும்மா வே ஊற வச்சது இருந்துச்சுனா கொஞ்ச ஒரு கைய எடுத்து கொட்டா சேத்து ரெண்டு த் வேக வச்சு டு வெந்து ஆ லைட்டா உட் பூபு ட்டு வெந்ததுக்கு அப்பறோ றோ தோல உறிச்சுட்டு உருழக் ன்ன அத தனியா வச்ரணு மசிச்சு சும்மா கையில மசிப்போம்ல மசிச்சுட்டு மிளகாத்தூளு லைட்டா உப்பு கொத்தமல்லி தல இத மூணுத்தயு பெசஞ்சு வச்சுர்ணு அதுக்கப் அப்பறோ அதுக்குள்ள ரச ரெடி பண்றது எப்டின்னா கொத்தமல்லி புதினா பச்சமொளகா ஒரு நாலு பச்சமொளகா அப்பதா வந்து கொஞ்ச காரசா
காரத்துக்கு அ செரி செரி
அத போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸில அரச்சுட்டு கொஞ்ச தண்ணி ஊத்தி அரக்கெணு அரச்சதுக்கப்றொ ஒரு பவுல் ஃபுல்லா வந்துட்டு தண்ணிய வச்சுட்டு இந்த அரச்சத அதுல ஊத்தணு
ஓ சேரி செரிங்க தோழி
அப்றொ அ கொஞ்ச புளி லைட்டா ஊற வச்சது அந்த தண்ணிய இதுல ஊத்தணு அந்துல உள்ள தண்ணி மட்டு அந்த புளி கரைச்சல வ ச்சிருங்க அது இன்னோரு இதுக்கு சொல்றே
ஓ சேரி செரி ஆ
ப்ப போட்டு கின்னம்னா கொஞ்ச புளிப்பு அந்த இது எல்லாமே வ ரு அதும் பத்தல்னா லெமனு வந்து ட்டு சில பேர் வொளுஞ்சுப்பாங்க இன்னங்கொஞ்சொ
ஓ அந்த இதுல ஆ செரி செரி ஆ ஓகே ஓகே
திர் கு அப்பற வந்து ம் இன்னோர் அ அந்த புளி கரச்சல் இன்ச்சுப் பருங்க அது கெட் டியா உள்ளத வந்து கொஞ்சொ வெல்லம் போட்டு அத ஒரு இது இனிப்பு அத கொஞ்ச வச்சுக்கணு வச்சுட்டு வெங்காய ஒரு வெங்காய க ட் பண்ணி வச்சுட்டொம்னா அவ்ளதா மு டுந்துச்சு இப்ப பானிபூரிய பூரிய ஒ டச்சுட்டு மசாலா இந்த உருளக்கெழங்க தனி ம சாலா உள்ள வச்சு ட்டு வெங்காய நால வச்சுட்டு அந்த ம் இது புளியு வெள்ளமு வச்சுருந்தம் அத ஒரு சொட்டு உள்ள சேர்த்துட்டு அப்புறம் வந்து ம் அந்த ரசத்த ஊத்தி சாப்பிட வேண்டிதா நல்லா இருக்கு நீங்களு செஞ்சு பாருங்க யா இருக்கப்ப
கண்டிப்பா கண்டிப்பா தோழி செஞ்சு பாக்குறே அப்புறோ இந்த நம்ம அதுல வந்து அத்தோ இந்த மாரிலா சொல்றாங்கள அதெல்லா சாப்ட்டு இருக்கீங்களா வீட்ல செய்வீங்களா ல்ல அதுவு வெளில அ
த சாப்பிடுவே வீட்ல செய்றதுனா வெறு அந்த அத்தோ வந்துட்டு வ இதுமட்டு தா சாப்டுவே கடையில ந தா ப்ரைடு போட்டு தருவாங்க நம்மளிட்ட தோச கல்லு இதெல்லா வீட் வீட்ல வந்து செட் ஆகாதுல்ல அது ப்ரைடுன்னா கடைளருந் எப்பயாவது வாங்குறது இதுனா வந்து வீட்லயே செஞ்சு இருக்கிறது அது வந்து ஒன்னுல இந்த ட்ராகன் நூடுல்ஸ்ன்னு இல்லன்னா ஹக்கானு விக்கு அக்கா நூடுல்ஸ் அத கடைல வாங்கிட்டு அத வேக வச்சு வேகறப்ப வந்துட்டு லைட்டா ரெண்டு ட்ராப் பின்ன உப்பு வெ அது வந்து தனித்தனியா வறுத்
ஆ ம் ம்
ம் அத வந்து வேக வச்சு எடுத்து வச்சு க்கனு அதுக்கப்ற அப்புறம் வந்து இங்க அது அவ்ளோதா அந்த வேல அடுத்தது என்னன்னா பொட்டுக்கடல இருக்க பாருங்க
ஆமா
நல்லா அரச்சரணு பவுடரா வெச்சுக்கணு ஒரு பவுல்ல அப்புறோ வந்து பரமொளகா இருக்கு பாருங்க வரமிளகா வந்து இந்த சில்லி பிளேக்ஸ் சொல்றாங்கள அந்த பதத்துக்கு அரச்சு அத ஒரு பவுல்ல வெச்சுக்கணு வெங்காயோ ஒரு அஞ்சு வெங்காயி ஒட்ட நருக்கணு அதுல ஒரு மூணு வெங் காயோ தனியா எடுத்து வெச்சுருங்க இல்ல மூணு ஆமா ரெண்டு வெங்காயம் தனியா எடுத்து வெச்சுருங்க இப்ப வந்து அப்டின்னா இப்ப மூணு வெங்காயம் நருக்குனுது எண்ணெயில போட்டு பொறிக்கணு பொறுச்சு அந்த வெங்காயத்த தனியா எடுத்து வெக்கணு அதே மாரி ஒரு பூண்டு ஒரு பத்து பதனஞ்சு பூண்ட வந்து பொடி பொடியா கட் பண்ணி அதையும் பொறுச்சு எடுத்து வெக்கணு அந்த பூண்ட எடுத்து வெக்கிறப்போ கொஞ்சோ அது உள்ள உள்ள எண்ணெயும் கொஞ்சோ சேத்து எடுத்து வெக்கணு
ஓ சேரி சேரிங்க தோழி ஆ
ட்டும் ம் இந்த இது இருக்கு பாருங்க இதெல்லா எடுத்து வெச்சு ட்டு வேற என்ன போடுவோ இதுக் க்கு ஆ புளி புளி கொஞ்சோ ஊற வெச்சுருணு அப்புறோ உப்ப வந்து கொஞ்சத் தண்ணில வந்து கலந்து கரச்சு வெச்சுக்கணு ஆமா அவ்ளோதா இது இது வந்து இப்ப வந்து என்னன்னா வேக வெச்ச ஒரு பவுல் எடுத்துட்டு வேக வெச்ச அந்த இது போட்டுறோ நூடுல்ஸ ஃபஸ்ட்டு அப்புறோ வந்து இந்த ம் இது பொட்டுக்கல்ல பவுடுரு
ம்
டு அந்த அரச்சு வெச்ச மிளகா
அ ஆ
அப்ற வந்து இது ம் புளித்தண்ணி கொஞ்சொ உப்பு கரச்சு வச்ச தண்ணி கொஞ்சொ அப்ற பொறுச்ச வெங்காயம் கொஞ்சொ அப்ற தனியா வெ ங்காய வச்சுருந்தம் பாருங்க அ த கொஞ்சொ அப்ற வறுத்த பூண்டு
ம்
யோட கொஞ்ச ஊத்தி அப்டி பெசஞ்சம்னா அந்த பக்குவத்துக்கு வந்துரு அவ்ளதா எடுத்து வச்சு சம் இதுல வந்து கொத்தமல்லி போட்டுக்கணு கொத்தமல்லி புதினா கொஞ்ச போட்டு தூ தூவிவுட்ட ம்னா நல்லாருக்கு அதே அந்த முட்ட அதுல ஓ இது செய்வொங்தான அதுக்கு
ஆமா ஒரு முட்ட வந்து இது பண்ணுவாங்க ம் ஆ
ங்க அந்த முட்டய எடுத்து வச்சுக்கணு வேக வச்சு சும்மா கீறுவோல்லங்க கீற இதுல இத வச்சுருக்க போட்றுங்கதா கீறிட்டு இந்த ம் பொட்டுக்கல்ல போட்று இந்த பொறுச்ச வெங்காயொ சாதா வெங்காயொ அப்ற இந்த பூண்டு அப்ற இந்த புளித்தண்ணி எல்லாத்தையு நாமா கொஞ்ச கொஞ்சொ வ ச்சொம்னா அந்த நல்லாருக்கு அது இதுக்கு வந்து தொட்டு சாப் புர மாரி இருக்கு அது
ஓ செரி செரி செரி செரிங்க தோழி செரிங்க தோழி
இந்த மாரி வந்துட்டு நறைய நல்லாருக்கு நம்ப வீட்ல செஞ்சொம்னா
ம்‌ ம் ம் ம் உங்களுக்கு நறைய சமையல்ல இன்ட்ரெஸ்டா தோழி
சும்மா இந்த ரசோல்லா எ ப்பிடி வப்பிங்கன் சொல்லுங்க
ரச வந்து சாதாணமா ம் ஃபஸ்ட்டு கொஞ்ச புளி ஊற வச்சுக்கணு தோழி கொஞ்சமா ஏன்னா புளி எனக்கு நறைய பேர் புளிப்பா கேப்பாங்க செல பேர் புளிப்பு கம்மியா கேப்பாங்க ரசத்திலயே அது பாத்தீங்கனா புளிப்பு வந்து கொஞ்சோன்டு புளிய ஊற வச்சுட்டு அ இது பண்ணிட்டு அதுக்கப்புறோ தக்காளி அதுக்கு என்ன மிளகு ஜீரகம் பூண்டு ஒரு பச்ச மிளகா போட்டு ஒன்னு ரெண்டா அரப்போன்னு சொல்லுவோம்ல மிக்சியில அது மாதிரி அரைச்சிக்கணு அரச்சிட்டு அத தனியா வச்சுட்டு புளிய கரச்சு அந்த தண்ணி அதுலயே நா தக்காளிய நல்லா மசிச்சு பெசஞ்சுட்டுருவே அப்புறோ அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயத்தூளு இதெல்லா போட்டுருவே அடுப்புல கடாய வச்சுட்டு கொஞ்சோண்டு கடுகு கருவேப்ல போட்டுட்டு அதல்லா இந்த ம நுணுக்கி வச்சருக்கோம்ல மிளகு ஜீரகோ இதெல்லா அதெல்லா தூக்கி வதக்க வதக்கிடுவே வதக்கிட்டு அதுக்கப்புறோ நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கனதுக்கப்புறோ வரமிளகா போட்டுக்கணு கடுகு வரமிளகா அதெல்லா போட்டுட்டு இத வதக்கிட்டு கொஞ்சோ இந்த நம்ம கரச்சி வச்சுருக்கோண்ல புளித்தண்ணியு அந்த தக்காளியு கரச்சி மஞ்சள்த்தூள் அதெல்லாமே அதுல போட்டிருப்போ உப்புெல்லா அது எல்லாத்தையுமே அதுல ஊத்திடுணு ஊத்திட்டு மேலாப்ல
அ
ஆ மேல அப்புல அதெல்லா போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணு அது அப்டியே நொரத்தள் நொறையா வரு நல்லா பொங்கி நொறையா வரும்போது ஆஃப் பண்ட்டு கொத்தமல்லிய மேல போட்டுருணு
ஹ்ம் சரிங்க தோழி
போட்டம்னா மூடி வச்சுணு ரசத்த உடனே மூடி வச் ச்சனு மூன்னாதா வாசமா இருக்கு
ஓகே தோழி நல்லா இருந்துச்சு நீங்க சொன்னது அதே மாரி இந்த ரோட் சைட் காணானு ஈஸ்ட் ரிதா வந்துட்டு அது வந்து செய்றது ரொம்ப ஈஸி வெறு வந்துட்டு ரோட் சைட்ல காலான்னு சொல்லுவாங்க ஆனா காளான் இருக்காது பா்த்திருப்பீங்க நீங்களே வந்துட்டு ம் அது வந்து இந்த முட் முட்டகோஷ்ருக் ருக்பாருங்க முட்டக்கோச தா கட் னி அத வந்து என்னன்னா கட பண்றாங்க சில பேர் வந்து அதுல காளான கொஞ்ச சேர்த்துக்கிறாங்க சில பேர் அதுல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கட் பண்ணிட்டு இந்த மெளகாத்தூளு மஞ்சத்தூளு கடல மாவு இத கான்ஃபிளவர் மாவு எல்லாம் போட்டு நல்ல ஒரு பஜ்ஜி மாவு அதாவது கு முட்டகொசோட போட்டு பெனஞ்சிர்ராங்க
சரி சரி ம் ம்
ட்டு பொரிச்சு எடுத்து தனியா வச்சு விக்கறாங்க அப்புறோ வந்து என்னன்னா கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி
உம் அப்புறோ வந்து என்னன்னா வந்து ட்டு வெங்காயோ கட் பண்ணி வச் சுக்கறாங்க எண்ணய ஊத்திட்டு வெங்காயோ கட் பண்ணத போட்டு கொஞ்சூண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சோ பேஸ்ட்ட போட்டுட்டு சாஸு இருக்க பாருங்க சோயா சாஸு அது மாரி டொமேட்டோ சாஸ் சில்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி அதையு கிண்டிட்டு ஒரு பவுல்ல வந்து கான்ஃபளேவருக்கு மாவு வந்து கான்ஃப்ளவர் மாவ வந்து கலக்கி வச்சுக்கணு அதையு அதுல ஊத்தி நல் லா கிண்டுனம்னா ஒரு கொழம்பு மாரி வரு இங்க நம்ம பொரிச்சு வச்சிருக்கோ பாருங்க ஆமா இங்க பொரிச்சு வச்சிரு க்கோமல்ல அதயு குட்டி குட்டி குட்டியா பிச்சு அதுல போட்டு கிண்டுனோம்னா அவ்ளவுதா வந்துட்டு நம்ம ரோட் சைட்ல ன்னா ஆமா அதுல வந்துட்டு வெங்காயத்த மேலால தூவி ட்டு இந்த கான்ஃபிளெக்ஸ் வந்து விக்கு அத போ ம் ஆமா அதுவு பொரிச்சு எடுத்தோம்னா அவ்ளதா வந்து
அதா தா நம்ம கடைல வாங்கி சாப்படறதுக்கு இப்படி வீட் லயே செஞ்சிரலா நம்ம என்ன அதெல்லா யோசிச்சு பாத்தோம்னா கடைல அவங்களே சொல்ல முடியாது ஒரு ஒரு தடவைக்கு ப்ரெஷ்ஷாவே போடுன்ட்டு நம்ம வீட்லனா ப்ரெஷ்ஷா போட் டுக்கலா எல்லாம் பண்ணிக்கலா
ம் கண்டிப்பா கண்டிப்பா இது எல்லாமே ஓரளவுக்கு வந்துடுது இதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து டேஸ்ட் டு குடுக்குதுனா அவங்க வந்து அடுப்ப அன்னைல இருந்து நெறையா இருக்
ஆமா ஆமா
நல்ல ஒரு நம்ம வீட்ல செய்யறோ இதுதா ஒரு டிஃப்ரெண்
கண்டிப்பா கண்டிப்பா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாரியுமே நம்ம கடைல வாங்கி சாப்படறக்கு வீட்ல செய்யறக்கு வித்தியாசோ அப்டிதா அந்த அனலு எண்ண நெறைய போட்டு அப் அப்டியே பொரிச்சு எடு ப்பாங்க நம்ம வந்து ஓரளவு இப்பதானெ வீட்ல ஊ த்த முடியு அதுவு கஷ் டந்தா ஆமா அதுனால ஆனா அந்த ஒரு கிரிஸ்பியா கெடைக்க மாட் டெங்கிது ஒரு ஒரு நேரந்தா அந்த டேஸ்ட்டு வர மாட் டிங்கிதே என்னதா இந்தாலு அந்த கடைல வாங்கி சாப்டம்னா அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சொல்றே நல்லாருக்கு அது அங்க சாப்புறதுக்கு நம்ம வீட்ல செஞ்சு சாப்
அவுங்க டேஸ்ட்டு கொஞ்சொ அஜினமொட்டோ இதெல்லா சேப்பாங்க கொஞ்ச நல்ல டேஸ்ட் இருக்கு நம்ம வீட்ல செய்றது நா செய்றதுனால டேஸ்ட் இருக்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி
க்கா அதல்லாரு க்கு அப்பற வந்து கடைங்கள்ல வந்து ட்டு இந்த மசால் பூரிகென்னனா இதே பூரிதா சுண்டல் மசாலா செஞ்சு அத வந்து பூரிய நசு க்கி அதுல போட்டுட்டு